பேஸ்
ஹலோ
நல்லாருக்கீங்களா நான் பேசுறது ஒங்களுக் கேக்குதுங்களா நீங்க பேசுறது கேக்க மாட்டேங்குது வாய்ஸ் ப்ரேக் ஆகுதுங்க ஹலோ ஹலோ ஹலோ கேக்துங்ளா ஆ கேக்குதுங்க சரிங்க
ஆ ஆ
நீங்க என்ன பண்றீங்க ஹலோ ஹலோ சிஸ்டர் நீங்க பேசுறது கேக்கவே மாட்டேங்குது
இப்ப கேக்குதா
ஆ இப்ப கேக்குதுங்க
அ நீங்க
நா வந்து கொழந்தைங்களுக்காக சமச்சிட்டு இருக்கேங்க நைட் டிஃபனு நீங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்க
நாங்க சும்மாதா இனிமேதா சமைக் கணு சமச்சதெல்லா இருக்கு
அப்டிங்ளா சரிங்க நானு மதியந் தா சாம்பார் வச்சேன் அதே சாம்பாருக்கே வந்து கொழந்தைங்களுக்கு தோச ஊத்தி குடுக்கலான்ட்டு ரெடி பண்ணிட்ருக்கேங்க
அ இன்னிக்கு வந்து நம்ம நேர்மைய பத்தி பேசலாமா
ஆ பேசலாங்க கண்டிப்பா நல்ல டாப்பிக்குங்க பேசலா
நீங்க வந்து உங்க வீட் உங்க இதுல வாழ்க்கைல ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சா நேர்ம
ஆ கண்டிப்பாங்க ஆ பாத்தீங்கன்னா நாங்க வந்து போறப்பங்க ஆ இது வந்து உண்மையா ரியல் லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட்டுங்க நா வந்து எங்க அம்மாவ கூட்டிட்டு பைக்ல ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்தங்க ஜிஹெச்கு அப்ப வந்து அம்மா க்கு ஒடம் சர்ல்லங்க கைய்ல வந்து காசே இல்லங்க அதனால என்ன பண்ண ரொம்ப மு டில்லன்ட்டு அம்மாவ வந்து ஜீகச்சிக்கு தாங்க கூட்டிட்டு போயிட்டு இருந்தன் அப்போங்க ஒரு கணவன் மனைவி வந்து சண்ட போட்டுட்டு பைக்ல எங்க கூடவே பின்னாடி சண்ட போட்டுட்டே டிராவல் பண்ணிட்டு வராங்க வறப்ப என்ன ஆயிருச்சி அப்டின்னாங்க அவங்க என்ன பண்றாங்க ஒரு கோவத்துல அவங்க ஹஸ்பண்டு எதோ காசு குடுத்துருப்பாரு போல அந்த காச தூக் கி அவரு மூஞ்சிலே வீசிட்டு போயிட்டாங்க அவரும் வந்து பாத்தோம்னா அந்த காச எடுக்காமே போயிட்டாரு அந்த காச வந்து நாங்க எடுத்தோங்க எடுத்து பாத்தப்போ ஒரு மூணாயிரத்தி எட்நூறு ரூபா பக்க இருந்ததுங்க நாங்க என்ன பண்ணோ கண்டிப்பா வந்து அவுங்க வருவாங்கன்ட்டு நாங்க அதே எடத்துலே நின்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தோங்க அவங்க ஆனா வரவே இல்ல அதுக்கப்றோ நாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு திரும்பவு வந்து பாக்கும்போது அந்த காசுக்காக அவுங்க ரெண்டு பேரும் அழுதுட்டே அங்க நின்னுட்டுருந்தாங்க அப்ப நாங்க என்ன பண்ணோ அந்த காசு அவங்ககிட்டயே குடுத்துட்டு இனிமேல் தயவு செய்து இந்த மாரி காசெல்லா வச்சி வெளாடாதீங்க அப்டின் சொல்ட்டு அவங்ககிட்டயே அந்த பணத்த குடுத்துட்டு வந்துட்டங்க இந்த மாரி ஒரு சம்பவ நடந்திருக்கு இது வந்து கடைசி வரைக்கு எனக்கு ஞாபகத்திலே இருக்குங்க அவங்க பணத்த அவங்கிட்டயே ஒப்படைச்சங்கிட்டி மனசு வந்து ஒரு நிம்மதியா இருக்குதுங்க கேக்குதுங்கிளா
எவ்ளோ பேச்சி ஆ கேக்குது கேக்குது
ஆ அந்த பணம் வந்து மூணாயிரத்தி எட்நூரூவாங்க அவங்க என்னமோ ஒரு சண்டையில ஒரு கோவத்துல ரெண்டு பேரும் சண்ட போட்டு தூக்கி வீசிட்டாங்க அந்த காச அது பூரா போய் கரெக்ட்டா நாங்க ப பறக்கறதையும் பா க்கறோ பாத்துட்டு ஏங்க ஏங்கன் கூப் புடுறோம் ரெண்டு பேருமே சண்ட போட்டுட்டு அந்த பொண்ணு ஒரு பக்கம் போயிடுச்சி அவரு ஒரு பக்கம் போயிட்டாரு நாங்க எடுத்து கொடுத்தாங்காட்டி பரவால்ல வேற யாராவதா இருந்தா கண்டிப்பா இருந்தவங்க எடுத்துட்டு போயிருப்பாங்க
நல்லவுங்க கையில கெடச்சிட்டா கூட எதுக்காவது யூஸ் பண்ணிருப்பாங்க கெட் டவங்க கையில கெடச்சிருந்தா என்ன பண்றது
கண்டிப்பாங்க
இல்ல அது வேஸ்ட்டா எங்கயா தண்ணீலயோ இல்ல காவா எதுலயாவது விழுந்திருந்தா என்ன பண்ணுவாங்க அவுங்களே போட்டாங்க தூக்கி போட்டாங்க அவுங்களும் ஆ காசு வந் து இருந் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல வந்து பணந்தா முக்கியோன் சொல்ட்டு ஓடறாங்க அதுக்காண்டிதா அது இருந்தாதா நம்ம சாப்ட முடியும் அது இருந்தாதா நம்ம உயிர் வாழ முடியுன் நெனச் சி ஓடறாங்க
கண்டிப்பாங்க
என்ன அந்த மாரி சில நேரத்துல இவுங்க காசத் தூக்கி வீ வீசறாங்கன்னா வந்து அவுங்களுக் காசோட அரும என்னன் தெரியாம இருக்கு பணத்தோட அரும என்னன் தெரியாம இருக்கு
அவுங்களப் பாக்கும்போது பெரிய ரிச் சான ஃபேம்லி மாரியெல்லாத் தெர்லிங்க அவுங்களப் பாக்கும்போது ரொம்ப ஏழ்மையான சூழ்நிலைலதா இருந்துர்க்காங்க அவுங்க ரெண்டு பேத்துகுள்ள எதோ ஒரு மனஸ்தாபத்ல கோவத்துல தூக்கி வீசுறளவுக்கு காசத் தூக்கி வீசிட்டு அத வந்து வேணான்ட்டு திரும்பி பாக்காம போறளவுக்கு ஒரு கோவோ இருக்குதுன்னா அதெல்லா நம்ம என்னங்க பண்ண முடியு ஒன்னு பண்ண முடியாதுங்க அப்றங்க ஒங்க வீட்ல கொழந்தைங்கலா என்னப் பண்றாங்க
அ
உங்க வீட்ல கொழந்தைங்கல்லா இருக்கறாங்ளா எ என்னப் பண்றாங்க
வீட்ல ரெண்டுப் பசங்க
ரெண்டு பசங்களா எங்க வீட்லியு ரெண்டு பசங்கங்க ஒருப் பையே ஒருப் பொண்ணு ரெண்டுப் பேரு டியூசன் போயிர்க்காங்க
டியூஷன் போயிர்க்காங்க கொஞ்சோ எல்லா வேலை முடிசாச்சு இப்ப கொஞ்சோ ரெஸ்ட் எடுக்கலான் சாப்பாடு என்னன் தெர்ல
சேரிங்க
பாக்கலா அப்டினு
சேரிங்க கொழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா ஹெல்தியான சாப்பாடு பண்ணி்க் குடுங்க நீங்ளு நல்லா ஹெல்த் த்தியா சாப்டுங்க எனா நாமதா அவங்க எல்லாத்த விட நெறைய வேல செய்றோ கண்டிப்பா நம்முளு வந்து நல்லா ஹெல்த்தியா இருக்கணு நம்ம ஒடம்பையு நம்ம பாத்துக்கணுங்க நம்மள வந்து நாமதா பாத்துக்க முடியு நம்ள யாருக் கேரெடுத்து பாத்துக்லேனு வருத் தமும் படக்கூடாது யோசிக்கவுங் கூடாதுங்க நம்மள் நாமளே பாத்துக் க வேண்டிதா ஹலோ
பசங்கள பாத்துக்க முடியு கேக்குதா
ஆ கேக்குதுங்க எனா நம்ம நல்லாருந்தா மட்டுந்தா நம்மப் பசங்ள பாத்துக்க முடியு கண்டிப்பாங்க அதுக்காகவாது நம்ம நம்மள கண்டிப்பா பாத்துக்கணுங்க
ஆ
உங்க பசங்களுக்கெல்லா என்ன மாரியான சாப்பாடு புடிக்கு
இந்த பசங்க வந்து நான்வெஜ்ஜூதா சாப்புடுவாங்க வெஜ்ஜூ வந்து கேரட்டு கேரட்டு பீன்ஸு இது மட்டுந்தா பையே மட்டுந்தா சாப்டுவா அதுவு பொண்ணு சாப்புல்ல இன்னு
இந்த நான்வெஜ்லியுமே வந்துங்க இந்த மட்டன வந்து அவாய்ட் பண்ணிர்றாங்க இந்த சிக்கன மட் டுந்தா அது இந்த சில்லி சிக்கனத்தா அந்த டேஸ்ட்டுனு விரும்பிச் சாப்புட்றாங்க அதே இதுதாங்க எங்க வீட்லியு என்னதா பாத்து பாத்து பண்ணி குடுத்தாலு அந்த சில்லி சிக்கன் மேலேதாங்க நோட்டம் போகுது
எங்க வீட்ல மூனு பேத்துக்குமே சிக்கன்தாப் பிடிக்கு என்ட்ட என்ட்டியார் எக்கையத் தவிர்த்து மூனு பேத் துக்கு சிக்கன்தா புடிக்கு
எங்க வீட்லியுமே அப்புடிதாங்க வீட்ல சிக்கன் எடுத்தந்து செஞ்ச்
ஆ சிக்கன் வந்து வீக்லி ஒன்ஸ்ஸு தா ஆனா இங் எங்க வீட் இப்ப வீக்லி ட்வைஸ்ஸு கம்பல்சரி எடுத்தே ஆவ்னு ஏன்னா இந்த நாலு நான்வெஜ்தா சாப்புடுவாங்க அதுக்கு தொ அதுக்கு வந் து காய்கறி எதாவ் பொறிப்பே கீர வாங்குவே அத வச்சுதா நா சாப்புடுவ
சேரிங்க
நா வந்து அவ்ளவா நான்வெஜ் சாப்ட மாட்ட கொஞ்ச தா ஒர் ஒர் அங்க என்ன உப்பு இருக்கா எப்டி இருக்கு அப்டின் சொல்ட்டு பாப்பே எடுத்து
சேரிங்க உப்பு காரமெல்லா கொஞ்சோ அதுதாங்க உப்பு காரமெல்லா கொழந்தைங்களுக் கொஞ்ச காரமெல்லா கம்மியாவே போட்டு குடுங்க
ஆமா எங்க வீட்ல காரோ வந்து என் பொண்ணு சாப்டாது
சேரிங்க
ஆ ஏ சொல்லுங்க
அப்புறம் பாருங்க எங்க வீட்ல வந்து ஆ எங்க வீட்லயுங்க நம்ம கொழம்பு வெச்சு குடுத்தா திங்க மாட்டாங்க பொறிச்சு குடுத்தாதாங்க திங்குறாங்க மீன் கொழம்பே பிடிக்காது அவங்களுக்கு மீன் பொரு மீன் செஞ்சோம்னா கொழம்பு வெச்சா சாப்டவே மாட்டாங்க மீன பொறிச்சி தா குடுக்கணு அவுங்குளுக்கு அதே வேல தாங்க இங்கயு உங்க வீட்ல
எங்க வீட்ல மீனே பிடிக்காது பெரிய மீனா இருந்தா சாப்டுவாங்க சின்ன மீனா இருந்தா சாப் டவே மாட்டாங்க அதுல எதுக்குடா முள்ளு இருக்குன் கேப்பாங்க
ஆமாங்க ஒரு தடவைங்க எங்க பாப்பா குட்டி பிள்ளையா இருக்கைல நா மீன் ஊட்டி விட்டேங்க நல்லா பாத்து பாத்து தா ஊட்டி விட்டங்க இருந்தாலும் தொண்டையில போய் சிக்கிக்கிச்சுங்க முள்ளு அன்னக்கி பயந்தவ தாங்க இன்னைக்கு வரைக்குமே மீனவே தொட்றதில்ல
ஆமா முள்ளு இருந்தாலே அது என்னங்குதுங்க பசங்க அது போய் மாட்டிக்கிறுமோன் பயம் வந்துருது அதனால மீனே புடிக்க மாட்டேங்குது எங்க வீட்ல மீனே வாங்க முடிய மாட்டேங்குது எனக்கு மீன் மட்டுதா புடிக்குமே மீனு மட்டன் சாப்டுவ மட்டன் ரொம்ப காசா இருக்குதுனு நம்ம வாங்க முடியாது மீனுனாலு வாங்கில்லா
ஆமாங்க இப்ப மட்டன் வெல பாருங்க நூறுவா ஏத்திட்டாங்க
ஆ மீன் வாங்னா பெரிய மீனு தா வாங்கணு அப்டிம்பாங் அப்டியே மீன்பிட்டு சாப்பற மாரி இருக்கணு அப்டிம்பாங்க
அது ஒரு ஆசைக்கு வாங்குறாங்க சாப்புன்னோன் வாங்கலங்க
ஆமா ஆமா அது வந்து இப்டி பிட்டு சாப்றாங்க முள்ளு வராதுல்ல அவுங்ளுக்கு அதுனால தேடி வாங்குவாங்க எனக்கு என்னமோ அது சின்ன மீன்ல உள்ள டேஸ்ட்டு பெரிய மீன்ல இருக்காது சின்ன மீன நல்லா ஃப்ரை பண்ணி ட்டோ வச்சுக்கோங்ளே நல்லா மொறுமொறுனாயிடு அப்போ வந்து நம்ம முள்ளோட சாப்டும் போது நல்லாருக்கும்
ஆமா முள்ளுமே நல்லா கடிச்சு மென்னு சாப்புடும் போதுங்க அப்டியே உள்ள போயிரும் நம்மளுக்கு தெரியாது டேஸ்ட்டா தாருக்கும்
ஆ எனக்கு அப்டி சாப்ட்டாதா எனக்கு ஜின்ன புள்ளைல இருந்து அப்டி சாப்ட்தா எனக்கு பழக்கோம் இப்போ கல்யாணம் ஆயி இப்ப இப்டி இருக்கும் போது என்னனா எங்க ஹஸ்பண்ட்கே ஜின்ன மீன்லா வேண்டா முள்ளு இருக்கும் அவங்ளு ஜின்ன பிள்ளையில முள்ளு தொண்டையில போய்ட்டு அடச்சிட்டு ஒ அதுன்னா ரொம்ப பயந்துட் டாங்க அவங்ளு அதுனால அதுல இருந்து மீன் சாப்பட்வே மாட்டே நா அப்டின்ட்டாங்க
சேரிங்க சேரி இனுமேல் கொழந்தைங்களுக்கெல்லா குடுக்கும் போது பாத்து குடுங்க கொஞ்ச கவனமா குடுங்க சேரிங்க சிஸ்டர் வேல இருக்குதான் பாத்துட்டு கூப்புட்றீங்களா
ஆ ஓகே சிஸ்டர்
ம் வெச்சுறீங்களா
ஆம் இல்ல இன்னு கொஞ்ச நேரம் பேஸ்லாம்
அப்டிங்களா ஒரே கால்ல பத்து நிம்ஷத்துக்கு மேல பேச கூடாதுன் சொன்னாங்க
இல்ல இல்ல டக் கட்டாயிடும் அதுவா கட்டாற வரையு பேஸ்லா இன்னு ஒரு ரெண்டு செகண்ட் ஒரு செகண்ட்ருக்கு ஆமா
அப்படிங்ளா சேரிங்க சிஸ்டர்
நீங்க மீன் வாங்கனா என்ன மீன் வாங்குவி
நாங்க வந்து பாற மீன் வாங்குவோ ஜிலேபி மீன் வாங்குவோ இந்த ரெண்ட தவர வேற எதும் சாப்பட மாட்டாங்க
எங்க வீட்ல சீலா வாங்குவாங்க பெரிய மீன்னா சீலா வாங்குவாங்க
ஓ நீங்க கடல் மீன்னெல்லா சாப்புடுவீங்களா
ஆமா கடல் மீன் தான் சாப்புடுவாங்களே ஏரி மீது சாப் ட மாட்டாங்க வேண்டே வேண்டாட்ருவாங்க நா சாப்டுவே ஏரி மீன்லா எங்க ஊர்ல லா நா ஏரி மீன் தான் விக்குமே எங்க ஊருல ஏரி மீன் தான் நாங்க சாப்டுவோ இங்க வந்து கடல் வில் சாப்ப மீன்று மீனு தா சாப்புடுவாங்க இவுங்க வீட்ல
சேரிங்க எங்க ஊர்லலா வந்து பாத்தீங்கன்னா நாங்க நீங்க சொன்ன மாரி பண்ணையில வளக்குற ஏரி மீன் தான் சாப்புடுவோ அ கடல் மீன வந் து எங்ளுக்கு புடிக்காது அந்தஸ்மெல்லே ஒத்து வராது ஏன்னா நாங்க இது வரைக்கு கடல் மீனே சாப்ட்டதில்ல
ஆ
ம்
இவங்க வீட்ல வந்து இங்க எங்க வீட்டுக்காரவங்க வந்து என்ன பண்ணுவாங்க ஏரி மீன்லா எனக் பிடிக்காத அந்த ஸ்மெல்லே பிடிக்காதும்பாங்க எங்க ஊர்லல்லா ஏரி மீனுதா விக்குமே ஏரி மீன்தா நாங்க சாப்டுவோ
ஆமாங்க
அப்பற வந்து என்னனனோமோ பேர் சொல்லுவாங்க அது பேர்லா எனக் தெர்ல அம்மா சமச்சு குடுப்பாங்க அதனால வந்து அந்த மீன் தா நாங்க சாப்டுவோ இங்க வந்து இவுங்க கூட சேர்ந்துதா ஆ நகர மீன் சாப்புடுவோ நா நகர மீன்ல்லா நல்லா சாப்டுவே அதுக்கப்றோ வந்து